ஹலோ
ஹலோ மேம் வணக்கோ மே
ஆ வணக்கம் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது மேம் மேம் இ இப்ப நீங்க ஃபேமிலி டூர்லா போயிருக்கீங்களா மேம்
ஆ போயிருக்கோங்க
இப்ப இந்த சைடு சொல்றே அந்த கேரளா இந்த கொடைக்கானல் அதலா
ஆ கொடைக்கானல் ஆ ஊட்டியெல்லா வந்துட்டு காலேஜ் படிக்கிற வரைக்கு அதிக தடவ போயிருக்கோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து போனதுல்ல ஏ சொல்லி பாத்தீங்கன்னா நா அதிகமா போன இடங்கள் நவகிரக கோயிலுக்கு அடுத்தபடியா ஊட்டி கொடைக் கானல்தா ஆ ஏனா இங்கிருந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் தா எங்களுக்கு ஊட்டி எல்லாமே ஆ ஆமாங்க அதனால தாத்தா பாட்டி தாத்தா அவங்கல்லா வாழ்ந்த காலத்துல எங்கள அதிகமா அங்கதா வந்துட்டு கூட்டிட்டு போவாங்க அனால நெறைய தடவ வந்து ஊட்டிக்கு போயிருக்கே நானு அனால அது வந்து ஒரு சளிப்பு தட்டிருச்சு பாத்து பாத்து போர் அடிச்சிருச்சு அனால இப்ப ஒரு பத்து வருஷத்துக்கு மேல போறதே இல்ல ஊட்டினா வேண்டான்ருவோ
இது அந்த எட சைட்ல இருக்க எவ்ளோ எடத்துக்கு போயிட்டே மேம் அனா ஊட்டி கொடைக்கானல் அ கேரளால பாத்தா வயநாடு வாகமன் மூணாறு அப்றோ ம் கிட்டத இன்னு கொஞ்சோ இதுல்லா போயிருக்கே கேரளால இந்த டைம் வந்து முதுமலை ஃபாரஸ்ட் போனு ஒரு ஆச ஆனா அந்த சைட் ரூட் போறோ வால்பாற அந்த லைன்ல போறதுல முதுமலை ஃபால் ஸூ அப்றோ வந்து இந்த திருவள்ளி ஃபால்ஸு
ம் ம் ம்
அ போகாத எடோ இந்த டைம் போலானு ஒரு ப்ளான் ஆலப்புழா அப்டிலா போலானு ஒரு ஐடியா ஆனா இந்த வர்குலா போல அந்த கொச்சி ஒரு டைம் போனு அந்த கொச்சிக்கு வந்து ஒரு டைம் போனுன் ஆசையாருக்கு ஏ
இல்ல கொச்சின் வந்து நல்லாருக்கு நா காலேஜ் ஃபைனல் இயர் இல்ல கூப்பிட்டு போனாங்க உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த ஷிப் லயேதா கடல் ஃபுல்லா சுத்தி காமிப்பாங்க
அதுதா அது இல்லாம அந்த மால் இருக் குல கொச்சில ஒரு மால் பெரிய மால் இருக்குங்ள
ஆ எங்களுக்கு சில பர்டிகுலர் பிளேசஸ் மட்டுந்தா கூப்புட்டு போனாங்க அதாது அந்த ஷிப்ல டிராவல் ஆயி ஒரு முண் நாலு பிளேஸ்சு ட்ராப் பண்ணாங்க அங்க எறங்கி நம்ம சுத்தி பாத்துக்கலா அங்க திரும்ப அதே ஷிப்ல கொண்டு வந்து எ எறக்கி விட்ருவாங்க ஹார்பர்ல
கே ஏனாச்சிங்க இப்ப கொச்சில இருக்க ஒரு மால் இருக்கு கொச்சில அது வந்து எப்டி சொல்றது அ ஏசியன்லே இரண்டாவது பெரிய மால்லுன்ற மாரி கேள்விப்பட்ட நானு அப்டியா அல் ஏனா அது பெரிய மால் போல இங்கெல்லா இருக்கு மால் இந்த லைன்லா பட் அது சின்னதா இருக்கு அது வந்து ரொம்ப பெருசா இருக்குமா பிரம்மாண்டமா இந்த துபாயோட அது ரெண்டாது
பெருசரு ஓ நாங்க வந்தா அதிகமா மால்ஸ்கு போகுற பழக்கம் வந்து கிடையாது
ம்
போவோ எப்பாது ஒரு சில இல்ல தெரிஞ்சுக்லா கண்டிபா கண்டிபா தெரிஞ்சுக்கிறது ஒன்னு தப்பு கிடயாது அதே மாரி பாத்தீங்கன்னா ஆ நா வந்துட்டு மொதல்ல வேற ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்ருந்தே அங்க வந்து நம்ம செலக்ட் டானோ அப்டினா டீம் லீடர்ஸ்க்குனு சில டார்கட்ஸ் வந்துட்டு குடுப்பாங்க நா நெறைய கம் பெனிஸ்ல வந்துட்டு டீம் லீடர்ஸா ஒர்க் பண்ணிருக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக் க்னால அப்ப வந்து பத் த்திங்கனா நீங்க சொல்ற மாதிரி சென்னைல வந்துட்டு ஐ டி சி கிராண்ட் ஷோலான் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ருக்குல்ல அ ஆ இருக்குங்க நெட்ல வந்து நா ன்னுமே என் லைஃப்ல ஒரே ஒரு தடவ தா அங்க நா போயிருக்கே இனி வந்து லைஃப்ல போககு முடியாத ஒரு பிளேஸ் ஏன் அப்டி நா சொல்ற அப்டினா ஆ பயங்கர எக்ஸ் பன்சஸ் அங்க வந்து பாத்திங்கனா கிரிக்கெட் பிளேயர்ஸ் அதுக்கப்றோ ரொம்ப ரிச் பர்சன்ஸ் மட்டுந்தா வந் வந்துட்டு அந்த ஹோட்டல வந்து ஸ்டே பண்ணுவாங்க ஒரு டீ அல்லது காஃபி வந்து ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ரூபீஸ்
ப்பா ம்
அப்ப நீங்க ஃபுட்டெல்லா எப்டிருக்குன் பாத்துக்கங்க நம்ம வந்து ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம ஸ்டே பண்ணனோனா சாலிடா நமக்கு வந்து ஃபிப்டி தௌசண்ட் டு ஒன் லேக் வந்து ஸ்பெண்ட் பண்ணா மட்டுந்தா நம்ம ஒரு ஒன் ஆர் டூ டேஸே வந்து அங்க இருக்க முடியு ஆ அந்த மாதிரி வந்து அது என்ன சொல்றது வாழ்க்கைலே ரொம்ப பிரமிச்சு போன ஒரு எடோ ஆ அது வந்து ஃபுல்லா நம்ம சினிமால அப்டிதா பாத்ருப்போ இந்த கதவுகலெல்லா பாத் பாத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர் ஆட்டோமேட்டிக் டோர் நம்ம நெறையா பக்க பாத்துருந்தாலு இது பாக்குறதுக்கே பாத்திங்கனா அந்த அந்த காலத்துல இருந்த அரண்மனை மாதிரி இருக்கு அந்த உ டோர்ஸ் எல்லா நார்மல் ஆட்டோமேட்டிக் டோர்ஸா இருக்காது எங்ளுக்கெல்லா அது எப்டி யூஸ் பண்ணணுன் கூட தெர்ல
புரிது புரிதும் நம்மளே ஒரு வியந்து பாப்போ அத
ஆமாங்க அந்த அளவுக்கு அது ஒரு பயங்கர ஒரு பிரம்மாண்டமா இருந்தது நாங்க திப் திரும்பி வரும்போது வரதுக்கே மனசில்லாம நா வந்து அத ரொம்ப நேரோ வெளில நின்னு பில்டிங்கே பாத்துட்ருந்தே ஏன் பாத்திங்கனா பில்டிங்கே நம்ம வந்து நம்ள விட ஒரு டென் டு ட்வெண்டி டைம்ஸ் ஹைட்ல இருக்கு
ஆஸ்
அந்தளவுக்கு ஹைட்ல இருக்கு அந்த ஹோட்டல்
ஓ
அப்டிங்கம்போது பாத்தெங்கனா நம்மந்த பில்டிங்க இப்டி சுத்தி வரதுக்கே ஒன்னவர் ஆகூ அந்த ஹோட்டல்ல சுத்தி வரதுக்கே அப்டிங்கும் போது நா வந்து ரொம்ப பிரம்மி சுதா பாத்தே கண்டிப்பா லைஃப்லலா இந்தெடத்துக் திரும்பி வர மாட் டோ இருக்றவே பாத்துக்லா வரவே முடியாது அப்டிஸ் சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் அங்க வந்து ஸ்டே பண்றதுக்கு அளோ பண்ணாங்க ஆ அதுக்கப்றோ பாத்தெங்கன் னாஹ் நான்வெ அ மீல்ஸெல்லா பாத்தெங்கன்னா ஒரு ஐம்பது டு நூறு வகை இந்த கார்னர்லந்து அந்த கார்னர் வரைக்கு இருக்கு இப்ப நா மல்லா பாத்திங்கன்னா இப்ப நாங்க எல்லா மிடில் கிளாஸ் பேஃம்லிதா அங்க வச்சிருக்ற பல வெரைட்டீஸோட பேரே நமக்கு தெரியாது ந ச்சமாவே பேரே தெரியாது அதா அத பாத்த சந்தோஷத்துலையே நமக்கு வயிறு நெரஞ்சிரூ அது என் ஆஹ் அது என்ன சாப் புறது எப்டி ச எதுமே நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு ஃபுட் ஐட்டம் அவ்ளோதா நமக்கு தெரியு அதுல வெஜ்ஜு வெச்சிருப்பாங்க நான்வெஜ்
நான்வெஜ்ஜு இருக்கு
ஸ்லருந்து அந்த லாஸ்டு வரைக்கி அஹ் நீங்க என்ன வேணா சாப்டுக்லா
தலைக்கால் புரியாம உக்காந்துட்ருப்போ நம்ம என்னடா சாப்புட்றது இதுல
ஆஹ் நிச்யமா அந்த மாதிரி இருந்தது அப்றொ ஈவினிங் ஆனா கேம்ப்ஃபயரல் ஆனா வந்து கொஞ்சோ
இந்த வீட்ல செரிக்கு சாம்பாரு ரசொ மோரு அப்றோ நான்வெஜு பிரியாணி கறி கொழம்பு மட்டன் ஆ அந்த மாரி பெருசா பெரிய ஹோட்டல் போனா ஃபைட் ரைஸூ அந்த மாரி அவ்ளோதா நம்ளுக்கு அதுக்கப்றோ என்னத்த பே
சியமா அதுல வந்து பாத்திங்கனா உங்ளுக்கு நான்வெஜ்ஜே ஒரு இருவது வெரைட்டி வெச்சிருப்பாங்க அது என்னன் கூட நமக்கு தெரியாது வெஜ்ஜுலயு ஒரு ஐம்பது வெரைட்டி வெச்சிருப்பாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெர்ல அப்றொ நாங்க ஒரு நாலஞ்சு பேர் டீமாதா போயிருந்தோ அப்றோ அதுல ஒரு அண்ணா வந்தாங்க நம்ம வழக்கம் போல எப்போ சாப்புட்றதா போனோ அப்புறோ அந்தண்ணா எப்போ சாப்புட்றதாம்ப்பா ஒங்கூர்லயே சாப்புட்றயெல்லமா இங்கவா நா ஒனக் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அவரு கூப்புட்டுப் ஓ ஒரு ஏழெட்டைட்டம் இந்தா இதெல்லா நீ டேஸ்ட் பண்ணிப்பாரு அப்டின் சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு ஐட்டமா போய் எங்க குரூப்ல எல்லாத்துக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து குடுத்தாரு ஆ ஏன் பாத்தீங்கன்னா ஆ அவங்க வந்துட்டு சர்ச் பாஸ்ட்ரா இருந்தவங்க
ஓ
இப்போவு அப்டிதா இருக்காங்க சோ அவங்க நெறைய பக்கோ டிராவல் பண்ணிருப்பாங்க ஆ ஈவன் நெறையா கண்ட்ரிஸ்க்கு நெறையா அதர் ஸ்டேட் அந்த மாதிரி வந்துட்டு ஆ நெறைய எடோ டிராவல் பண்ணனால அவங்களுக்கு அதோட நாலேஜ் இருக்கு ஆ ஆ அதனால அதுவு இல்லாம பாத்தீங்கன்னா அந்த டவுன் டு இயர்த் பர்சன் சொல்லுவாங்க அதாவ்து என்னனா கொஞ்சம் கூட தலகணம் இல்லாம் ம ஆ நம்ம எல்லா ய எறங்கி நமக்கு வந்து சொல்லி தறது அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க ஆ அப்பறோ சரின் சொ நிச்சயமாங்க நிச்சயமா ஆ அதுக்கப்பறோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஓன் இன்ட்ரெஸ்டுக்காக நா வந்து டு ஒரு சின்னதா சாய்பாபா கோயில் வச்சிருக்கே இப்ப
என்னாம
சாய்பாபா கோயில்
ஓ சின்னதா வச்சிருக்கீங்களா வீட்ல
ஆ சின்னதா இல்லைங்க நம்ம ஒயரத்துக்கு மூணடி ஒயரத்துக்கு கோயில் மாதிரியே ஒரு வீட்டு பக்கத்துல இல்ல எங்க வீடலயே வச்சிருக் கோ பெரிய ஹால்ல வந்து வெச்சிருக்கோ அதனால எங்களுக்கு வந்து இந்த சோசியல் சர்வீஸ்ல வந்து கொஞ்சொ இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி
ஆ பக்தியு கொஞ்சொ அதிகொ நெனைக்கிறே பக்தியு கொஞ்சொ அதிகோ நெனைக்கிறே
ஆ கண்டிப்பா அதனால வந்து பாத்தீங்கன்னா அதாவ்து பக் தி மீன்ஸ் அ கடவுள வந்து நம்ம ஃப்ரெண்டா நெனைச்சுக்கிறது அவ்ளோதா ஏனா நம்ம என்ன சொன்னாலு எவ்ளோ எவ்ளோ டார்ச்சர் பண்ணாலு அவரு மட்டுந்தானே காது குடுத்து கேப்பாரு
ஆமா நம்ப அதொரு நம்பிக்கதா எந்த டைம்ல இருந்தாலு ஒரு கடவுள கூப்ட்டுறோ எதோ ஒரு நம்பிக்கைல அவர் அவங்க இருக் காங்களா இல்லையனு தெரியாது அது ஒரு நம்பிக்கையா நம்ம இந்த எதோ ஒரு டைம்ல வேண்டுவோ அ இதோது டைம் கண்டிப்பா நடக்கும் ம்
ம் அதனால ஓ அது நல்ல விஷயோந்தா நிச்சயமா அது வந்து நம்மள ஒ ரு என்ன சொல்றது ஒரு மெச்சூரிட்டியா ஒரு பக்குவமான நிலைமைல தா நம்மள வச்சிருக்குங்க பக்தி வந் து என்னைக்குமே நம்மள ஒரு தவறான பாதைல போக விடாம நம்மள பாத்துக்கூ நம்மளையு சரி நம்மளோ டைய குடும்பத்துல இருக்குறவங்களையு சரி அது வந்து ஒரு பாதுகாப்பான வளையத்துல வச்சுக்கு
கண்டிப்பா வச்சுதா ஆகணு
இக்கா
ம் மேம் இப்ப என்ன சமையல் சமைப்பீங்க மதியொ
மத்தியொம் வந்துட்டு அதுதா தம்பிக்கு வந்து மத்தியோ ஸ்கூலுக்கு குடுத்து விட்ணுங்கறனால ஆ சாதம் கொழம்பெல்லா மானிங்கே செஞ்சாச்சுங்க ஆ ஆமாங்க கண்டிப்பா
என்ன சாப்பாடு செய்றது ஒரு நாளெக்கி டெய்லியு
ஆ இன்னெக்கி வந்து பாத்தீங்கன்னா மூன்றர மணிக்கே எழுந்துருச்சாச்சு எங்க வீட்ல எல்லா கேக்றாங்க ஏன் நடுஜாமத்துல எழுந்துருச்சு உக்காந்துருக்கேன்
வெள்ளிக்கெழமன்றதுனாலயா
இல் இல் இல்லெங்க எனக்கு வந்து வே ட ஒரு ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் வேர்க் வந்து குடுத்திருந்தாங்க ஆ நா வந்து ஆ பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து புதுசு அத்னால நா வேல பாத்துட்டு எனக்கு சம்ளோ வருமா வராதா அப்டிங்கற ஒரு பயம் வந்து இருந்துட்டே இருந்துது அப்பொறொ கடவுள் புண்ணியத்துல அ அப்ளை பண்ணி ஒரு வாரொ கழிச்சு நேத்து தா வந்து பே அவுட் வந்தது ஒரு ஃபோர் தௌசண் ஃபோர் ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்தது அப்ப இந்த வன் வீக் கேப் ல வந்து எனக்கு சேலரி வருமா வராதான்னு தெரியாதனால நா அந்த வர்க்க வந்து பண்ணல வந்ததுக்கு அப்றொ பண்ணிக்லா அப்பிடின் டெ எனா ஆல்ரெடி நா ஒரு தேட்டி ஃபோட்டி டேஸ் வேர்க் பண்ணிட்டே ஆல்ஸ் கோ அது வந்து ஒரு ஃபாரின் ப்ராஜெக்ட்ன்னு வைங்களே ஃபாரின்ல இருந்து ஃபண்டு வர வேண்டிது அப்டிங்கும்போது வருமா வராதா அப்டிங்கற ஒரு பயத்துல வந்து பண்ணல அப்றொ என்னோட ஆஃபீஸ்ல என்ன சொல்லிட்டாங்க
ப்ரோஜனொ இல்லாம போய்டுச்சாச்சு மனசு ரொம்ப வரு
ஆமா கண்டிப்பா அதனால அவ்ங்க வந்து என்ன சொன்னாங்க இப்பதா ப்ரா ஃபண்டு வந்து கரக்ட்டா வருது இல்ல சோ நீங்க நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி டேஸ்ல வந்து எங்களுக்கு இந்த வர்க்கு முடுச்சு தரணு அப்பிடி சொன்னாங்க அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
கொற ஆ கேக்குது மேம் சொல்லுங்க
அ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தேட்டி ஃப் டூ ஃபைவ் தேட்டி வரக்கு தா நமக்கு வந்து அந்த வர்க் இருக்கு ஆ மானிங் ஃபைவ் தேட்டி டூ ஃபைவ் தேட்டி தா நமக் கு வந்துட்டு ஆ ட்வெல் ஹவர்ஸ் குள்ள நம்ம எப்ப வேணா பண்ணிக்கெற மாதிரி இருக்கு சப்போஸ் நம்ம பண்ணல அப்டின்னா அது வந்து எலாப்ஸ் ஆய்ரு
செரி ஓகே மேம் மேம் நம்ம குடுத்த டைம் முடுஞ்சி விட்டது மேம் ஓகே மேம்